ஹலோ ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்குறீங்க
ஆ நல்லா இருக்கேங்க எப்டி இருக்கீங்க இந்த வெயிலுக்கு வந்து கொரு நல்ல மழ வந்தா நல்லா இருக்குன் எதிர்பார்த்தே நேத்து மழ வந்துச்சு மழன்னோனேதா அந்த மழைய பத்தி பேசணுன்ற ஒரு ஆர்வ எனக்கு வந்துச்சு சொல்லுங்க உங்க ஊர்ல இப்ப எப்டி இருக்கு மழ வந்துச்சா இல்ல வெயில் அப்டியேதா இருக்கா
மழ அ நல்லா இருக்கு லேசான மழ சூப்பரா இருக்கு இந்த பக்கலா நல்ல மழ வயல்லெல்லா நல்லா மழ பெய்யுது
அப்டியா அது மழனாலே அத ரசிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப புடிக்கு ஆனா நா சின்ன வயசுல ரசிச்சிருக்கேங்க மழையெல்லா ஆனா இப்ப கொஞ்ச பசங்களுக்காகவே நம்பளுக்கு ஒடம்பு செரில்லாம போயிடுமோன்றதுனால மழைய ரசிக்கிறது இல்ல நீங்க எப்டி மழையெல்லா நல்லா ரசிப்பீங்களா
நா நல்லா நனைவேங்க மழ வந்துச்சுனா போது வீட்ல ஒரே ஜாலி தா பின்னாடி பேக் சைட்ல போயிட்டு நல்லா மழ வரு நல்லா தண்ணி அப்டியே ஒரு ஓரமா வர்றதுனால அங்க போய் நல்லா நனைஞ்சிட்டு அ ஃப பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் கொழந்தைங்கலா இருக்காங்க அவ்ங்களோட சேந்து நல்லா வெளையாடுவோ நல்லா இருக்கு மழ வந்தாலே ஹாப்பியா இருக்கு
பரவால்லையே இப்ப இன்னு அத செஞ்சுட்ருக்கீங்கன்றது எனக்கு ஆச்சிய ஏனா இப்ப பாத்தீங்கனா நா ஜ முன்னாடிலா நா நீங்க சொன்ன மாரிதா மழைல டான்ஸெல்லா அடிருக்க கே சின்ன வயசுல எங்க ஊர்ல வந்து வாய்க்கால் போகு அந்த வாய்க்கால்ல குளிச்சிட்டுருப்போ அந்த டைம்ல மழ பெய்ஞ்ச்சுன்னா இன்னோ ஜாலியா இருக்கோ சின்ன வயசு ல எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாலஞ்சு பேர்தா சேந்து குளிக்க போவோ அப்ப ரொம்போ ஜாலியா விளையாடுவோம் மரத்து மேல ஏறி குதிச்சு விளையாடுவோம் அதுக்கப்புறோ அ அந்த மரத்துல வர தண்ணிய ஆட்டி விட்டா அது கொட்டோல அந்த மாரி வெளையாடுறது இப் டி நறிய விஷயோ பண்ணியிருக்கோ ஆனா இப்ப பாத் தீங்கனா சின்ன ஒரு தூரல் போட்டு அதுல போய் நனஞ்சாலே பாத்தீங்கனா சளிபிடிக்குது ஜொரோ வருது செரி நம்ம படத்துக்கிட்டா நம்ம பசங்கள யார் பாக்குறது சமையல யார் பாக்குறதுன்றனால நா இப்ப கொஞ்சோ மழய வந்து கொஞ்சோ தள்ளி வெச்சிருக்க நீங்க எப்டி இன்னோ அப்டியேதா இருக்கீங்களா
ஆமாங்க மழ வந்தாலே நல்லா இருக்கோ வீட்ல நல்லா ஸ்நாக்ஸ் எல்லா செய்வோ மழைக்கு தகுந்த மாரி போண்டா பஜ்ஜி இந்த மாரிலா செஞ்சி வீட்ல இருக்கவுங்க எல்லாத்துக்கு குடுப்போ ஈவினிங் டைம்ல நல்ல மழை பெய்யும்போது ஒரு லேசான மரல் மழை லேசான சாரல் மாரி வரலோன்னு தெரியுங்களா ஒரு மைல்டா வரோ அந்த மைல்டுல பாத்தீங்கன்னா ரொம்போ பாக்கும்போது நம்புளுக்கே ஒரு தனிமையில ஒரு ஃபீல் இருந்தா கூட அந்த தனிமையுங் கூட கொஞ்சோ நல்ல இனிமையா இருக்கோ
உண்ம உண்ம நீங்க சொல்றது கரெக்டு தனிமையில்தா இனிமை காண முடியும்ன்ற மாரி இப்ப எனக்கோ அப்டி தாங்க போச்சி காலையில பசங்கள ஸ்கூல் அனுப்ச்ட்டு ஃப்ரீயா ஒக்காந்து நம்முளுக்கு பிடிச்ச பாடல் கேட்டுக்கிட்டு அது இருக்குறது எனக்கு ரொம்போ பிடிக்கோ இதுலவே பக் கத்துல நீங்க சொல்ற மாரி இந்த மழைகள் பெ பெய்ஞ்சுதுன்னா அந்த கிளைமேட் கொஞ்சோ நல்லா ஜில்லுன்னு இருக்கோ அது நம்முளுக்கு நம்ம அந்த இசையோட அந்த ஜில்னஸ் உணரும்போது கூட இன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கோ நீங்க எப்டி இந்த மழை பெயிற டைம்ல எனக்கு பாடல்கள் கேக்கவு ரொம்ப பிடிக்கோ நீங்க பாட்டு பாடுவீங்களா பாடல்கள் கேப்பீங்களா அத பத்தி சொல்லுங்க
மூவி பாப்பங்க நல்லா மழை வரோ மூவி எதாது பாப்பே காஃபி போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஏன்னா ஒரு ஆள் தானே இருக்கோ தனிமையா இருக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு அந்த மூவி பாத்துட்டு அப்டியே வெளிய கதவு ஓப்பன்ல இருக்கறதுனால அந்த மழையு அப்டியே கொஞ்சோ ரசிச்சிட்டு மூவியு பாக்குறக்கு ஒரு பாட்டு போட்றக்கு நல்லா இருக்குங்க அது சொல்லனா தெரியாது அனுபவிக்கும் போது அது ஒரு தனி ஹாப்பினஸ்ங்க
இல்ல நா அனுபவிச்சிருக்கே அதனால நீங்க சொல்றது என்னால உணர முடியுது அது வந்து அது ஒரு ஃபீலிங் தாங்க ஆனா அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சோ கொஞ்சோ எனக்கு இப்ப கொறஞ்சிருச்சுங்க முன்னாடிலா ரொம்ப ஃபீல் பண்ணுவ அந்த மழையிலற நனையறது அந்த மழ வந்தாலே ரொம்ப ரசிப்பே இப்ப மெயினா காரணோ என்னனா மழ பெய்ஞ்சாலே ஒடம்புக்கு எதாவது வந்துருது நம்ம பசங்களுக்கு எதாவது சளி பிடிச்சிருது அதனால எக்ஸாம் வரோ அந்த டைம்ல நம்முளுக்கு எக்ஸாமுக்கு படிக்க வெக்கணோ இப்டி நறைய கமிட்மெண்ட் இருக்கறதுனாலய அந்த மழ பக் கொஞ்சோ பிடிக்காம போச்சு ஆனாலுமே எனக்கு மழையில நனையறது பிடிக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு பசங்க வரும்போது மழ பெய்ஞ்சுதுன்னா அவுங்களுக்கு வந்து கொட எடுத்துட்டு போவே அவங்களுக்கு குடுப்பே நா மட்டு நனஞ்சிட்டு வருவே கேப்பா ஏ ஏ மம்மி நீ மட்டு நனஞ்சிட்டு வர நாங்களா கொடையில வரோல அப்டீன்னதோ ஏ மழ ஒண்ணு தூறலடா அப்டீன்னுவ இல்ல மழ பெய்யுது நீ எதுக்கு நனையுற நீயோ வா அப்டின்னு சொல்லுவா எனக்கு அந்த மழையில நெனையிறது ரொம்ப பிடிக்கு அப்டியே நனைஞ்சிட்டு ஜாலியா அப்டியே வருவே நீங்க அந்த மாரி இப்பயு அந்த மாரி மழைல நினைையறீங்களா நீங்க எதாவது அத பத்தி சொல்லுங்க
நா ஒரு நாள் வந்து வெளிய போயிருந்தேங்க ஆ கொஞ்சோ ஒரு லாங் டிரைவ் போயிருந்தே அதுக்கப்புற அங்கருந்து வந்து ஒரு வீட்டுக்கு போகணு அந்த வீட்டுக்கு போறக்கு ஒரு டூ கிலோ மீட்டர்ஸ் இருக்கு ஓகேங்களா அங்க இருந்து நடந்து போணு அந்த சுத்தி பாத்தீங்கன்னா காடு வயல் இந்த மாரிதா இருக்கு தனிமையா போறக்கு கொஞ்சோ பயமா இருந்தாலுமே அ அவ்வளோ தூரோ நடந்து நா நெனைஞ்சுக்கிட்டே போம்போதெல்லா ஆ மழையில நெனைஞ்சிட்டு போம்போதுதா நம்மளோட மனசு சுல இருக்க ஒரு கஷ்டோ ஆஹ சந்தோசோ ஒரு சில விஷயல்லா மைண்ட் ல நறைய யோச்சிட்டே போவங்க ஆனா அந்த ரெண்டு கிலோமீட்டரு கூட நம்ம யோஸ்சிட்டு போம்போது டக்குன்னு என்ன சொல்றது இவ்ளோ சீக்கரோ வந்துட்டோமா அப்படிங்கற மாரி இருக்கு
சூப்பர் சூப்பர்ங்க இந்த மாரி விஷயங்கள் எல்லா கேக்க எனக்கு ரொம்ப பிடிக்கு அ எனக்கு இந்த மாரி எனக்கு நானுமே இந்த மாரி அனுபவிச்சிருக்கே ஆனா நீங்க ஹாப்பியா போனீங்கன்னு சொல்றீங்கள நா ஒரு டைம் இது வந்து ஒரு சோகமா ஒரு விஷயோ நடந்துச்சு என்னோட ரொம்ப கு்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கு அவ கூட ரொம்ப சண்ட அன் ஒரு வாரமா அவ என்கிட்ட பேசவே இல்ல அன்னைக்கு ரொம்ப சண்டை ஆயிடுச்சு அப்ப வந்து ரொம்ப சோகோ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மழை அவ்ளோ பெய்ஞ்சிட்டு இருந்து பஸ் ஸ்டாண்ட் பஸ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோ நாங்க எல்லாரு எல்லாரு என்ன பண்ட்டாங்க உள்ள போயிட்டாங்க அ அங்க இருக்குள்ள மழைக்கு ஒதுங்கற எடோ அந்த மாரி அவுங்க எல்லாரு போயிட்டாங்க ஆனா எனக்கு வந்து அவ கூட பேசாத ஒரு சோகம் என்னமோ தெரில அப்டியே அந்த மழையில நின்னுட்டு அழுதுகிட்டே அந் அ அஎன்னோட கண்ணீரு சேந்து அந்த மழையில நனைஞ்ச மாரியே அழுதுகிட்டே அத ஒரு ஃபீல் பண்ணே நானு அதுக்கப்புறோ ரொம்ப நேரோ நனஞ்சிட்டே இருந்தது என் ஃப்ரெண்டால அப்றோ முடியல அவ அங்கிருந்து செரி வரக்கூடாதுன் நினைச்சுட்டே இருந்திருக்கா போல ஆனா நான் மழையில் நனையறத பாத்துட்டு அவளால முடியல அப்பறோ அவ ஓடி வந்து ஏ எருமை என்ன இப்டி மழையில நனைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன திட்டி அவ கூட்டிட்டு போனா அதுல வந்து அந்த பாசம் தெரியுதுல்ல அப்ப அந்த மழையும் நம்மளுக்கு சேந்து ஹெல்ப் பண்ண மாரி தானே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாரி வேற ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க
ஆ வேற அந்த மாரி எனக்கு எது நடந்த மாரி தெரியல உங்களுக்கு எதா இருந்தா கூட இன்னொன்னு சொல்லுங்க பாக்கலாம் இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு நீங்க சொல்லும் போது
ஆ
அதுலயு ஒரு லவ் இருக்கு பாத்தீங்களா ஒரு ஃபரெண்ட்ஷிப் க்குளே ஒரு லவ் இருக்கு பாத்தீங்களா அந்த பாண்டிங் சூப்பரா இருக்குங்க
ஆ உங்களுக்கு இந்த மாரி கிளோஸ் ஃப்ரண்ட் யாரா இருந்தா சொல்லுங்கங்க அவுங்கள பத்தி கொஞ்ச டீடெய்லா
ஆ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஒரு பொண்ணு
ம்
நா அந்த பொண்ணு கிட்ட வந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணுவே காலேஜ் டேஸ்ல ஸ்கூல் டேஸ்லயுங் கூடமே கொஞ்சோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ரெண்டு நாள் பேசாம இருந்தோ அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷோ கேப் ஆயிடுச்சு நா பாத்தா அவுங்க முறைக் க்கிறது அவுங்க பாத்தா என்ன முறைக்கிறது சுத்தி இருக்கவங் எல்லா ஒன்ன ஒன்னு சொல்லு போது நம்ளுக் கோவோ அதிகமா வரு ஆனா ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு வந்து ஒ ரொம்ப வைரல் ஃபீவல் வைரல் ஃபீவர் வந்து கொஞ்சோ பல்ஸ் எல்லா கம்மியாயிருச்சு னு கேட்ட ஒட்னே இத்தனைக்கு நா பேசவே மாட்டே அவுங்கள பாத் தகூட பாக்க அது மாரி போய்ருவே ஆனா அவுங்க ஒரு நாள் ஹாஸ்பிடல் இருக்காங்கன்னு ஒன்னே அ எல்லாரு சொல்ல போது நா கோவாமதா இருக்கா இவ எங்க போ போறா அப்டி நெனைச்சாங்க ஆனாலு அ அன்னைக்குன்னு பாத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு செம்ம இடி மழ ஒரே மழ பஸ்ஸு இல்ல ஒண்ணுமே இல்ல அதனால இங்க ஒரு கிராமத்து சைடு அப்டிங்கறனால ஒரு பஸ்ஸு கெடையாது ஒரு போக்குவரத்து வசதி இல்லாம நா ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தாலு எ ஃப்ரெண்ட பாகக்கணு அந்த ஒரு அந்த அந்த செய்தி காதுல கேட்ட உட்னே அது எங்கிருந்துதா எனக்குள்ள ஒரு படபடப்பு ஒரு பயோ வந்துச்சுன்னு தெரியில நா அவள பாத் தே ஆகணு என்னா ஆனாலு சேரி அவ என்னோட உயிர் நட்பு அப்டின்ட்டு ஆக்சுவலா ஒரு எயிட் ஓ கிளாக் ஈவி்னிங் ஆயிடுச்சு அப்ற பாத்த உட்னேதா எனக்கு ரொம்ப எப்டின்னா அழுக வருது அவட்ட பேச முடியில அழுதுட்டே இருக்கே இப்ப இத்ன் நாள் பேசாம இருந்தது தப்பு தா அப்டிங்கறது அந்த அழுகையில தா இது பண்ணே ஆனா என் ஃப்ரெண்டு என்னை பாத்தோனே புரிஞ்சுக்கிட்டா ஏ வாடி அ இந்த மாரி தெரியில எப்டி காய்ச்சல் வந்துச்சுன்னு இதான் ஆனா ஹாஸ் பட்ல்ல அட்மிட் ஆயி ஒன் வீக் ஆயிருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னோட குளோஸ் ஃப்ரெண்டு இத்தன் நாளு நம்ம இப்டி பழகி ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் ஸுல எல்லா நம்ம எவ்ளோ இது பண்ணிருக்கோ எவ்வளோ இங்க எங்க சுத்தி இருப்போ அ எல்லாமே இருக்கிறதா பட் இருந்தாலுமே இத்தன வர்ஷோ கேப்லயு அவ என்ன பண்ணாலு எனக் கு எல்லா தெரியு ஆனா அந்த ஒன் வீக்ல எனக்கு எதுவுமே தெரியாம போயிருச்சு நா அப்ப ரொம்ப மிஸ் பண்ணே என் ஃப்ரண்ட
சூப்பர் சூப்பர் நீங்க சொல்றது பாருங்க அதுதா நம்மளோடைய நட்புங்குறது வந்து உண்மையா ஒயிரு அ எல்லா உறவுகளுமே வந்து பாத்தீங்னா நம்பளுக்கு ரத்த பந்தத்தோட வர உறவுகள் நெறைய்ய இருந்தாலு இந்த ரத் த்த சொந்தமே இருக்காது ஆனா அந்த ஒ இப்ப நீங்க சொல்றீங்ளே இப்ப நெ இவ்ளோ நாள் கழுச்சு அவள வந்து பாகோணுன் தோணுச்சு போனேன்ட்டு இதுவே வந்து ஒரு ரிலேஷனா இருக்காங்கன்னு வெச்சுகலே ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்ளா அவுங்களுக்கு இந்த மாரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா கூட நம்ளுக்கு பாக்கணூலா தோணாதுங்க அவுங்ககிட்ட வந்து அ இதுல இவ்ளோ நாள் பேசுல இவ்ளோ வீராப்ள இருந்துடோ எப்டி போய் பாக்கறது அப்டின்ற மாரி தா தோணு ஆனா இந்த நட்புங்கறது இருக்கு பாருங்கயா அது வந்து எல்லா விடயு ரொம்ப உயர்ந்ததுங்க அதனால தா என்னுடைய நட்ப மட்டு நா எப்பொழுது விடுறதில்ல நா காலேஜ்ஜி முடிச்சு இப்ப பன்னெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க நா இன்னுமே என்னோடைய நட்பு இன்னு தொடந்துட்டு இருக்கு என்னோட ஃப்ரெண்டு் இங்க பக்கத்துலே இப்ப வந்துட்டா அதனால அந்த நட்புங்கறது வந்து ஒரு சிறந்த விஷ்ய அது இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்க பத்தோனே அழுக வருது அந்த செகண்ட் வந்து உங்ளுக்கு வந்து அந்த இதயம் வந்து அப்டி துடுச்சிருக்கு ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்டி ஆயிடுச்சே நம்ம போய் அவள பாக்கணுமே இடி வந்தா என்ன மழ வந்தா என்ன எத தாண்டியு நம்ம போய் பாக்கணு அப்டின்றதிருக்கு பாருங்க அது ஒரு சிறந்த அன்புன் சொல்லுவோ அது சூப்பரான விஷ்யோ உங்களுக்கு ஒரு நல்ல தோழி இருந்திருக்காங்க எனக்கு ஒரு நல்ல தோழி இருந்திருக்காங்க பரவாயில்ல நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இந்த மழை இது ரெண்டுத்திலயுமே பாத்தீங்களா நம்ம மழை தலைப்பு எடுத்து அந்த மழையு அதுல இருக்கு எனக்கு அந்த மழையால தா அந்த ஹெல்ப்ப
இல் ஃப்ரெண்டஷிப் எல்லாமே ஆக்சுவலா இது வந்து இந்த பாண்டிங் இப்ப நம்ம பேசுற அந்த டைம் கூட ஒரு இனிமையாதா எனக்கு இருக்கு எல்லாமே கலந்துருக்கு பாத்தீங்ளா நம்ம ஏதோ ஒரு டாபிக் தா எடுத்தோ பட் இதுல எத்தன விஷ்யோ உள்வாய்ங்
வருது ம் உண்மை இதுலஸ் சிறப்பு தாங்க இப்ப இந்த இதுவே பாத்தீங்கன்னா நறைய பேர் வந்து பேசுறதுக்கே ஆள் இல்லாம நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு மனசுக்குள்ள நெறைய விஷ்யோ புழுங்கீட்ருப்பாங்க இந்த மாரி வாய் விட்டு ஃப்ரீயா எல்லா வஷ்யங்களு பேஸ்னாலே ரொம்ப வந்து எந்த பிரச்னையு இல்லாம இருக்கு அவங்க வந்து அவங்ளுக்கு மன அழுத்தோ அப்டின்னு எதூமே இல்லாம இருக்குன்னு நா நெனைக்ற நீங்க அத பத்தி எதோ சொல்லிட்டு நம்ம முடுச்சுக்கலா ஏன்னா நம்ம டைம் முடிய போது
ஓகே நீங்க சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க அத பத்தி ஓகே இந்த மாரி ஓகே தான மன விட்டு பேசுறது நல்லத்தான
ஆமாங்க மனசு விட்டு பேசற்தா ரொம்ப சிறந்ததுங்க மனசு விட்டு ஒருத்தர்கிட்ட நம்ம பேசாம போனோனா அது மரணத்துலங்கூட முடியும்பாங்க அதனால வாய்விட் டு பேசிட்டோ அப்டின்னா நம்ம கோவமோ துக்கமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலு வாய தெறந்து பேசு திறனுங்க இல்ல அந்த நிம் அந்த நிமிஷோ நம்ம அத எழந்துட்டோ அப்டின்னா அ முறுவ்டியு அந்த நிமிஷோ நம்ளுக்கு கெடைக் காது அது நம்ம மரணத்துலங்கூடம ஒடனே முடியலா ம்ச்
ஆ கரெக்ட்டு உண்ம நம்ம சொன்னது கரெக்ட்டு நம்ளுக்கு டைம் முடிஞ்சிருச்சி அதனால நம்ம வந்து இத பத்தி நம்ம இன்னு நெறைய விஷ்யங்கள் பேச நம்ளுக்கு டைம் இருக்கு பாக்கலா நன்றி
நன்றி